ஆ ஹாப்
ம் கேக்குதா க்க சொல்லுங்க சும்மாதா இருக் தோ கா இப்பதா சாப்டுட்டு வந்தே
ம்
சாப்டு வந்து உக்காந்துருக் அ நீங்க சாப்டிங்களா என்ன பண்றீங்க
நா சும்மா தாண்டா இருக்கே
சேரி இன்ன ரெண்டு நாள் லீவில்ல ஸ்கூல்லுல்லா
ஆமாடா ஸ்கூல் லீவு
இனி லேட்டா எந்திக்கணு அக்கா அதனால இவ்லோ லேட் ஆ எந்திக்கணு நீ பைவ் டேஸ்ஸ அனால சீக்கிர சீக்கிர ஏன்சாச்சு
நானு நானு நாளைக்கு லேட் டா தா எந்திரிப்பே பட் இனி நா இனி ப்ராஜெக்டுக்கு வந்து இது ஸ் ட்டுலா அனுப்பி வுட்ருக்காங்க நீ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணு நா சொல்றே அவகிட்ட இப்போ ப்ராஜெக்டுக்கு லிஸ்ட் குடுத்திருக்காங்க நா அம்மா போய் வாங்கிட்டு வருவே நீ வீட்டுல உக்காந்துக்கோ அம்மம்மா கூட அப்டின்ட்டு அதுக்கு நானு வருவே அப்படின்னு இவுங்கள கூட்டு போனா தெரியும்ல
ஆமா அவங்க கடையே வேண்டும் வேணும்பாங்களே
ஆமா அது எல்லாமே இருக்கு அப்டின்னு என்ன சொல்றது அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டா ஸ்டேஷனரி ஐட்டம் மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறோ வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ்மே மசாலா எய்டூ இசெட் வரைக்கு இருக்கு அப்போ இவுங்க விட்டா தெரியும்ல
மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லா எடுப்பாளா வேணும்ட்டு
ஆ அதெல்லா கேட்டு வாங்குவாங்க
சேரி சேரி இப்பதா எல்லா கொழந்தைங்களு அப்படி மாறிட்டாங்க நம்மளாம் முன்னாடி சின்ன பிள்ளைங்களா இருக்கு போச்சுல நாம ஒண்ணமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோ ஆ
ஆமா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே அட்வான்ஸா தெரிது காம்பாக்ட் பவுடர்னா என்ன பவுண்டேஷன்னா என்ன லிப்ஸ்டிக்னா என்ன லிப் பாம்னா என்ன நம்மல்லா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன தெரியு
நம்ம ஒரு பொட்ட வப்போ பவுடர் போடுவோ அவ்ளொந்தா இப்ப என்ன பவுடரு கை கண்ணுக்கென்ன ஐலைனரு ன்ன ஐல இது என்ன
எனக்கென்னமொ ஐலைனர் ஐலை னர்னு ஒன்னு உண்னு இருக்கு அப்டின்ட்டு தெரிஞ்சதே வந்து காலேஜ் போய் தா எனக் தெரியு
ஓகே ஆ ஆமா அது க்கப்றந்தானே எல்லா மேக்கப் மேக்கப்னு எல்லா வந்தது
ம்
ம்
ஏ அது வந்து நா பாத்துருக்கே ஆனா நம்ம அதெல்லா எப்டி எப்டி போடனு என்னன்னெல்லா நம்மள் தெரி ஆனா அவுங்கள்ட கேட்டா போது இதுக்கப்ற இது போடனு இந்த பவுட்ரு க்கப்றொ அது போடனு
முன்னாடிலா ஒன்னுமே இல்லலா கா முன்னாடி ஒரு கல்யாண கூட அந்த பொண்ணுக்லா மேக் கப்லா சும்மா போடுவாங்க நார்மலா வீட்ல இருக்குறவுங்க போட்டுடுவாங்க
ஆமா பியூட்டிஷியன் மின்னால எல்லா பக்கத்துல இருக்க அக்கா மாருங்கதா பியூட்டிஷியன் சாரீயு கட்டி வுடுவாங்க இப்ப கிறிஸ்டினிட்டி மேரேஜுனா அவுங்க வந்து அந்த நெட் டு அந்த ரீத்தல்லா வைப்பாங்கல்ல ஒரு நெ ட்டு ரீத்துந்தூக்கி ஹேர் பின் வச்சு இது பண்ணுவாங்க அப்றோ ஒரு க பின்னால அந்த கொண்ட மாதிரி போடுவாங்க அது வந்து சும்மா எதோ பண்ணி என்னல்லாமோ பண்ணி வைப்பாங்க அளோதா இப்ப பியூ டிபனிஸ்ட் அதுக்குன்னே ஒரு இது
மெஹந்தி வைக்குறாங்க முன்னாடி மரு மருதானி அரைச்சு வைப்பாங்க
ஆனா மெஹந்தியோட மரு தாணி தா நல்லாருக்கும் நம்ம பிரஷ்ஷா அரைச்சு வைக்கிறோமே அது நல்லது
நல்லா டார்க்கா புடிக்கும்ல அதுவும்
ஆ அது ஆனா என்ன கொஞ்ச டைம் எடுக்கும் அ அது வந்து நம்ம வைக்குறதுக்கு என்ன ஒண்ணு அதுல ஒரு டிராபேக் என்னன்னா டிசைன் பண்ண முடியாது
இப்போ அந்த அந்த மருதாணி ஏ ஒரு கவர்ல அடைச்சு வச்சு கைல வைக்கிறாங்க அக்கா நெறைய பேர்லாம் இயற்கையின்ட்டு அது வந்து கெமிக்கல் கலந்து இருக்குன்ல செல இது செலது கொத்துக்காதுன்ட்டு அதெல்லா வாங்கி கோன் எல்லா வாங்கி வைக்காம இதவே அரைச்சி
ம் வக்கிறாங்க தானன் தெரியுமா நம்ம அரைக்கும் போது வந்து நல்லா தண்ணி விட்டு அரைக்க முடியாது ஏன்னா லீப் இல்ல தண்ணி விட்டு அரைச்சுன்னா நமக்கு அந்த பதத்துல வராது போகுது ஆ போகாது பின்ன என்னன்னா உள்ள வந்து நெறய அந்த லீஃப் ஓட தும்ப எல்லா இருக்கு தெரியுமா குச்சி குச்சியா இருக்கும் அரைக்கும் போது அது அரையாம அப்டி எல்லாருக்கு கோம் அப்ப வந்து நமக்கு வைக்கிறதுக்கு கரெக் டா செட் ஆயி வராது தண்ணியும உட முடியாது எதுவு உட முடி முடியாது ஆ நம்ம வந்து முன்னால அம்மி கல்லாரை போல்ல அப்டி அரைச்சாலுமே அந்த கிட்டு குட்டி குட்டி தும்பு தும்பா இருக்கும் நா அனா திங் பண்ணுவேன் எங்க எங்க வீட்ல இருக்குதா மருதானி எல நா யோசிப்பேன் பரி ஜஸ்ட்டு காய வச்சி அத பவுடர் பண்ணி பவுடர் பண்றது மிக்சில பண்ணிக்கலாம்ல்ல பவுடர் பண்ணி பில்டர் பண்ணி தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சா அது கலர் குடுக்குமா அப்டின் எல்லா ட்ரை பண்ணி பாக்கணும் நெனசிருக்கேன் ஆனா டைம் இல்ல
செரி
ஏன்னா நம்ம பாத்திருக்கோம்ல்ல மெஹந்தி பவுடர் அப்டின்ட்டு எல்லா சேல் பண்றாங்கல்ல
ஆமா அது இந்த ஹேர்க் எல்லாமே கூட யூஸ் பண்றாங்கல்ல
மெஹந்தி பவுடர் ஹேர் பேக்குக்கு ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்றாங்கடா மெஹந்தி பவுடர் நா நெறைய யூடியூப்ல பாத்திருக்கேன் மெஹந்தி பவுடர வந்து அவுங்க ஏதோ பண்ணி ஆக்டிவேட் பண்ணி எடு க்குறாங்க சோ என்ன பண்றாங்கன்னு தெரில அந்த பவுடர் தா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்ப நம்மளும் ட்ரை பண்ணி பா இருக்கலா அப்டின்ட்டு ஏன்னா நம்ம பண்ணுனா நமக்கு வந்து நேச்சுரலா இருக்கும் எந்த மிக்சடும் இருக்காதுல்ல
ஆமா ஆமா
ட்ரை பண்ணி பாக்கணும்னு நெறைய நாள் நெனைச்சிருக்கேன் ஆனா பண்ணதில்ல இனி ஒன் டே பண்ணனும் வேற என்ன ட்ரை பண்ணிருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல
அதான் இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் பொய்யாச்சுன்னா பொண்ணு அப்டி தனியா தெரிவாங்க
அதே மா அதே அதே மாதிரி நம்ம ஹ ஹைபிஸ்கஸ் லிப் இருக்கு தெரியுமா செம்பருத்தி செம்பருத்தி அது அந்த அ ஒரு ஒற்ற செம்பருத்தி கிரீ அந்த ரெட் கலர்ல இருக்குமே நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அது அதோட லீஃப் எடுத்து நல்லா நீ வந்து அரைச்சி ஹேர்ல போட்டேன்னு வையேன் அந்த ஹேர் நம்ம போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு நீ வந்தன்னா அந்த ஹேர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா முருமுருன்னு இருக்கும்
ம்
இப்ப செஸ் சம்டைம்ஸ் எல்லா நம்ம ஹேர் எல்லா ஷாம்பு போட்டு ரொம்ப தின்னாயிடு ஏதோ மாரி இருக் கோ தெரியுமா சாப்டா புசு புசு புசுன்னு போவும்ல அது வந்து போட்டனா கொஞ் சு முறு முறுனு இருக்கும்
அப்புடியா என்ட லீஃப் இருக்கு நா அப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன்
கா இந்த இது
இல இருக்கு
நா போடும் போது அது வந்து கொஞ்ச டிஃப்ரன்ஸா தெரியு நா இது ஆ இது இருக்குல்ல கற்றால இருக்குல்ல அது கூட மிக்ஸ் பண்ணி போடுவே கற்றால போடும் போதும் நல்லா இருக்கும் நல்ல ஜில்லுன் இருக் கொஃபி சி டைம்ல சூப்பரா இருக்கும் அப்ப ஆ நா என்ன பண்ணுவேன்னா கற்றாழ ஓட அந்த ஜெல்லு இருக்கு தெரியுமா ஃபிஷ்ல அத் அது அத நல்லா இது பண்ணி எடுத் எடுத்துட்டு அத நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிளி கிளிப்பு தன்மை எல்லா போய் போன அப்றோ ஆ தேங்கா என்ன இருக்கு தெரியுமா அத விட்டு மிக்சில போட் அரைச்சு ஏன்னா அது வந்து திண்டு திண்டாலா இருக்கும் நம்ம கை வச்சு இது பண்ணி எடுத்தெல்லா மசிச்சு எடுத்தா மிக்சில போட்டு அரைச்சு நல்லா சாஃப்ட் பண்ணிட்டு தேய்பேன் நல்லாருக்கும் சும்மா ஏதாவுது கையில கெடைக்க மாரி ட்ரை பண்றதுதா
உஹ நாங்க என்ன தேங்கா எண்ணெய்ல அந்த இதெல்லா காய்ச்சி உருண்டை புடிச்சு அது காய வச்சு தேங்கா எண்ணெய்ல உள்ள போட்டு ஊற வச்சு தலைக்கு தேப்போம் செம்பருத்தி இலை மருதாணி இலை அந்த மாதிரி கொஞ்ச கேன் எல்லா சேத்து இது பண்ணுவாங்க எங்க அம்மா பண்ணுவாங்க எனக்கு தெரியல
கு ஒரு டவுட் என்ன தெரியுமா அந்த எண்ணெல வந்து இந்த ஃப்ரெஷ்ஷா அரைச்சு காய வச்சு போட்டு ஊற வச்சி தேய்குறாங்கல சளி பிடிக்காதா
ஆ ஹா பிடிக்காது அக்கா டரை பண்ணி வச்சு தான வைக்கிறாங்க அதுல்லா ஒண்ணு ஆகாதுல நல்ல காய வச்சிருறாங்கல்ல எங்க அம்மா நல்லா உருண்ட உருண்ட குட்டி குட்டியா பிடிச்சி நல்லா வெயில்ல காய வச்சி நல்லா ட்ரை ஆனது அப்புறோ தா எடுத்து எண்ணெயில போட்டு ஊற வப்பாங்க அப்புறோ ஒண்ணு செய்யாது நாங்களு அதுதா தோய்ப்போ முன்னாடிலா இப்பதா நம்ம எண்ணெய் வாட்டி
நா என்ன பண்ணுவேன்னா இத எல்லாமே எடுத்து அரைச்சி அரைச்சி எப் எண்ணெய சூடுனு எண்ணெயில போட்டு காய்ச்சிருவே நா அப்பிடிதா யூஸ் பச்சையாவே போட்டு ஆ எண்ணெயில போட்டு காய்ச்சிருவே காய வைக்கமாட்டே
ம் இது காய வச்சி போட்டாதா அதுல நல்லா சாறு இறங்குது ஏன்னா கலரே மாறிடு போட்டது கொஞ்ச நாள் ஒரு அடுத்த நாள் பாத்தோம்னா
ம் கேக்கே அதுக் கப்புறோ என்ன பண்ணேன்னா அப்பிடியே வச்சிருவே அப்பிடியே ஏ லோ பிளேம்ல போட்டுட் ட்டு நல்லா லோ ஃப்ளேமில போட்டுதா நல்லா காய வச்சி அதெல்லா நல்லா
அப்பிடியே பண்ணலா
ம் பண்ணின் அப்புறோ வந்து அப்பிடியே வச்சிருவே அப்பிடியே இது பண்ணி வச்சிட்டு க்ளோஸ்ல அந்த எண்ணெயோட ஹீட் இறங்கின அப்புறோ க்ளோஸ் பண்ணி ஏன்னா ஹீட்டோட நம்ம வச்சா த வேப்பர் ஆகுல்ல தண்ணி விழு இல்ல அது தா எண்ணெய ஆறன அப்புறோ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்துதா ப்பிடின்னா தின்னு வந்து இதுலியே தான இருக்கு நெக்ஸ் டே வந்து பில்டர் பண்ணி எடுத்தடுறது
ஓ சேரி சேரி அதெல்லா தேய்க்குபோது நல்லதா இருக் புத்தடைக்கு முடி நல்லா பிளாக் கலர்ல தெரியுல்ல அந்த எண்ணெல்லா தேச்சா
ஆமா
ம்
நெறைய கறிவேப்பல யூஸ் பண்ணி எண்ணெ தேச்சா சூப்பரா இருக்கு
மா முடி குரோத்துக்கு நல்லது இல்ல
ஃபாலு கொஞ்சோ கம்மியா இருந்துச்சி நா வந்து பர்ஸ்ட் ஒன் டைம் பண்ண எனக்கு நல்ல ஒரு டிப் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா நல்ல மனமா அழகா இருந்துச் நெக் ஸ்ட்
அத விட கருவப்பில்ல அத விட கருவப்பில்ல பொடிய பவுடர் பண்ணிவச்சு சாப்புல்லா வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ரெண்டுஸ் இதும் சாப்ட்டு தண்ணி குடிச்சா அது சாப்டாலு நல்லா முடி க்ரோத் ஆகுன்னு சொல்றாங்க
அதுவு வந்து தே எண் எண்ணெல வந்து ம இது தேங் நம்ம எண்ண காய்கும் போது கறிவேப்ல மட்டும் போட்டு நீ வேணா அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஸ்மெல்லாருக்கு இதுவே இதுக்கு கூட வந்து டிஃப் பிரெண்டா இருக்கு நல்லா வாசனையாருக்கும் இதுவே இது கூட மருதாணி சேத்
நீங்க வந்து இப்ப செக்குல வாங்கன எண்ணெயில தான யூஸ் பண்ணுவீங்க செக்கல போய்ட்டு வாங்ற எண்ண இங்க எனக் செக்குலெல்லா போய்ட்டு வாங்க மாட்டல்லா ஆனா எனக்கும் அப்டி யூஸ் பண்ணலானு ஆச சுத்தமா கருவப்பில்லேலா போட் ட
ஆனா ஏ நீ இருக்க நீ இருக்க எடத்துலயு வந்து நா செக்கு பாத் பாத்திருக்கே நா வந்து
நா இருக்குதக்கா பாத்திருக்க இருக்குதக்கா பாத்திருக்க நா பஸ் ஏற போற வழிலெல்லா பாத்துருக்க
அப்போ நீ அங்க போயி அப்போ நீ வந்து பாப்பாவ ஸ்கூல் விட்டுட்டு வர வழில ஒன்டே போய் வாங்கிட்டு வா இதுக் வண்டி தண்ணியா வாங்கிட்டு வந்து சேத் இந்த பக்கெட் ஆயில் வந்து யூஸ் பண்றதுக் கு நீ போகும்போது வாங்கிட்டு வா பக்கத்து பக்கத் தோதா இருக்குன்னா அத போய் வாங்கி வந்து யூஸ் பண்ணு தேவயில்லாம அந்த பக்கெட்ல இருக்றதெல்லா யூஸ் பண்ணாத இப்ப நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அத் தெல்லாமே யூஸ் பண்ற அது நமக்கு இருக் க முடியாது கடல எண்ண இதெல்லாமே வந்து நமக் ப்பு கடைக்கும் செக்லே கடைக்
ஆமா அந்த நல்ல எண்ணெலா நல்லெண்ணலா அங்க போய் சு வாங்குனாநல்லா இருக்கு தோசைச்சுட ச்சுல ஊத்துனா மனமா இருக்கும்ல தோசைக்குலா
ஆமா என்ன கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்கு என்ன கொஞ்சம் காஸ்ட்ல காச்ட்லியா இருக்கு ஆனா வந்து தேவையிலாத்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அவ்ளதா டிஃப்ரென்ஸ் இங்க எங்க வீட்டு்ல என்ன பண்ணுவாங்களா தேங்காவ இது பண்ணி நாங்களே இது பண்ணி எடுத்
காய வச்சு என்ன செக் என்ன செக்ல போயட்டு இது பன்னீங்களா
பண்ணிருவாங்க
அது நல்ல என் நல்லதுதா அது பண்றது என்ன பாட்டி வீட்டுல அப்டிதா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஏழ சேத்து பொட்டு அறைப்பாங்க மணமா இருக்கு
ஏலக்கா வுமா
ஆமா அது என்ன அரைக்க குடுப்பாங்கல்ல காய வச்சு தேங்காய எல்லா அப்டி போச்சுல்ல அதுல ஏலக்கா வாங்கி போடுவாங்க அக்கா கொஞ்சோ போல ஏலக்கா வாங்கி போட்டு திரிப்பா மனமா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க
தெர்ல எனக்கு அது தெரில நாங்க அப்டி பண்ண மாட்டோ ஜஸ்ட் அந்த தேங்கா பூ
செல நேரத்துல வந்து செல தேங்கா வந்துட்டு நல்லா தேங்காவா இல்லைன்னா அந்த செல்நேரத்துல அழுகுன தேங்காய் எதுனா தெருஞ்ச்சுன்னா அதுக்காக போடுவாங்கு நனைக்கிறே எனக்கு தெரிஞ்சி நம்ப வீட்டு